வணக்கோ தோழி
உ சொல்லுங்க தோழி
ஆ தோழி இப்ப நீங்க உணவகம் வச்சிருக்கீங்க அப்டினு சொன்னீங்க இல்ல ஆ ஆ இப் இப்போ நீங்க அதுல வந்து இப்ப வெரைட்டி ரைஸ் அப்டின்றதுலா செய்வீங்ளா தோழி இல்ல எப்போதுமே நீங்க சா சாம்பாரு அல்லது
வெரைட்டி ரைஸ் என்னெக்காவ்து அவங்க கேட்டாங்கன்னா சமச்சு குடுப்பே தோழி நெறைய பேர் வெரைட்டி ரைஸ் இப்ப ஆ அந்த பசங்க விரும்ப மாட்டேங்குறாங்க
ஆ
அதனால மார்னிங்கு ஆ லன்ச்சுக்கு ஒரே சாப்பாடா ப்ரிப்பேர் பண்ணி குடு த்துருவோ அவங்ளுக்கு
ஓ செரி செரி இப்ப காலேலக்கு மத்யானத்துக்கு ஒரே உணவா குடு
ஆ ஒரே சாதோ ஆ சாம் வாரோ அந்த மாரி குடுத்துருவோ நைட்டுக்கு மட்டு அவ்ங்களுக்கு டிஃபன் வேணுனா டிஃபன் இல்ல ரைஸு சாம்பார் அந்த மாரி வேணுனா குடுப்போ இல்லனா வெரைட்டி ரைஸு அந்த மாரி ஏதாது வேணுனாலு செஞ்சு குடுத்துருவோ
சரிங்க ஆ உங்களுக்கு வந்து இப்ப ஸ்னாக்ஸ் டயத்துல அந்த மாரியெல்லா எதுவு வந்து ஏ ரெடி பன்னி தரது இல்லயா
ஆ இப் அவுங்களுக்கு அதுக்கு தனியா ஆளுங்க வராங்க சோ அது அதுனால நம்ம நா வந்து அதுல டிஸ்டரப் ஆகல டிஸ்டப் பண்ண வேண்டானு சொல்லிட்டு நா அத விட் டுட்டே ஆ டீ டைம்ல டீ எடுத்துட்டு வரவங்களே வந்து ஸ்னாக்ஸு பிரப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்றாங்க
ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி
அ ஆ சாப்பாடு காலைல டிஃபன் மத்யானோ லன்சு நைட்டு் டிஃபன் அந்த இத மட்டு நா எடுத்துக்கிட்டே
ஓ சரிங்க தோழி எனா நம்ம இப்ப வீட்ல இருக்குறதுக்கு நம்ம ஒருத்தவ்ங்க கைய நம்ம எதிர்பாத்து இருக்க வேண்டால்ல
ஆ ஆமா கண்டிப்பாங்க அது ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது சங்கட்டமான ஒரு விஷ்யம் ஆ அது வந்து ஒருத்தர அ டிப்பன் பண்ணியே இருக்க மாதிரி இருக்கு இது வந்து நம்ம நம க்கு புடுச்சத நம்ம செய்யலா நம்மள்க்கு புடுச்சவ்ங்ளுக்கு செய்யலா யாருக்காகவு எதுக்காகவு எதிர் பாத்துட்ருக்க வேண்டா அதெல்லா பேஸ் பண்ணிதா எதா து ஒரு இதுல நம்ம நம்ள பிஸியா வச்சுக்கணு அப்டின்னு ஒரு இது
நம்ம நம்மள வந்து இப்ப வேலயே இல்லாம ஒக்காந்துட்டாலு வச்சுக்கோங்களே நமக்கு ரொம்ப சோம்பேறிதனமாயிரு ஆமா ந ப்புறம் பண்ணிக்குவொ அ அப்ப அப்றம் பண்ணிக்குவோ அப்டின்ற மாரி ஒரு சோம்பேறித்தனம் வந்துரு நமக்குள்ளயே அது நம்மள அறியாமலே வரக்கூடியது சோம்பேரித்தனம் ஏனா நா அப்டிதா பண்ணுவே இப்ப நா அவரு துணிய தொவச்சு நா கொண்டந்து போட்டுட்டு போட்றன் வச்சுக்கோங்களே நா அந்த சூட்டோடயே வந்து போட்ற அப்டின்னா ஒடனே நா மடுச்சு வச்சுறனு எப்போரு நம்ம அப்பறமா மடிப்பொன்டு போனென வச்சிகோங்க அதுக் மறுநாள் தா நா அந்த அந் துணிலவே கை வப்ப தனியா அதுக்குனு ஒரு சே
கண்டிப்பா
ரு அது வந்து சோம்பேறி தனம் அது என க்கே தெரியிது சோம்பேறிதனம்னு ஆ நம்ம அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியா நம்ம வீட்ல வேல பாக்க ஆரம்பிச்டோ அப்டின்னா நம்ளால ஒக்காரவே முடியாது இந்த வேலய பா வேலையே இல்லாம இருந்தாலும் இத தொடக்கலாமா இத கழுவலாமா இங்க பெருக் கலாமா அப்டின்றதுல நம்ம அதுல மும்முரமா ஆயிடுவொ ஆ நம்ம செரியா ப்யே பண்ணோ அப்படின் சொல்லி உடாந்துட்டுன்ன வச்சுோங்க அது ரொம்போ சோம்பத்ரிதனத்தில் கொண்டுவந்துநம இழுத்து விட்டுரும் ஆஹ் அது மாதிரி இங்கநெரய விஷயங்கள நான் பாத்திருக்கேன் ந நான் தொடர்ச்சியா வேலை பார்கணும் அப்படின்னா எங்க வீடு எப்பவுமே நீட்டா இருக்கும் அது என் கணவருமே சொல்லுவாங்க ஆஹ் இல்ல எனக்கு என்னோடைய இது ஒ ந அதாவது முதல்ல எப்படி சொல்லுவும் அப்படின்னா காலையில தூங்கி எழுந்ததுமே ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா அப்பயே குளிச்சுட்டோம்ன்னு வச்சுக்கோங்க அந்த நாள் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும் அது வந்து ந நிறைய விஷயத்த யில்லா நா பாத்திருக்கேன் நான் நல்லாவ நான் நோட் பண்ணிரு ஆஹ் அ அன்னைக்கு ஃபுல்லாவவே எனக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும் நான் அதுவே எழுந்தருச்சு குளிக்காம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுப்புறம் லேட்டா குளிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட்செட் யு ல அபடித அபடினா அந்த நாள் புளாவே நா தூங்கி வழிஞ்ச்சிட்டுதா இருபே எனக்கு வேலையே இருந்தாலு நா தூங்கி வழிஞ்ட்டுதா இருப்பேஅந்த நாள் புளாவே ஆஹ் எப்போடல வேலையை முடி கிறது அந்த
அபடின்னு நினச்சிட்டுயிரு ருப்பிங்க இதுல டுவிஸ்ட் என்னனா நீங்க வந்து சொல்றீங்கல்ல நம் மார்னிங் வந்து நான் குளிச்சனால வந்து என்னோட வேலை எல்லாம் சீக்கிரமா மு நான் வந்து வேலைகள் இருக்கறனாலயே வந்து நான் நினைப்பேன் நம்ம சீக்கிரமா குளிக போணுஅதுகாகவே வந்து நா படபட படவெனு வேலய முடிச்சிருவே
ஓ இல்லலை எனக்கு அது வந்து அப்படித்தான் நான் ஃபீல் பண்றேன் என்னன்னா இப்ப நான் காலையிலயே குளிச்சுட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு அடுத்த வேலை இப்ப காலைல குளிச்சுட்டுஹ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறாமமா அடுத்த வேலை இருக்கு அடுத்த வேலை இருக்குட்டு அப்படியின் நான் போயிருவேன் அது மத்தியானம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டே அப்படின்னாக்கா ஆ அது சொபம் கோ சாப்பாடு கொடு திரும்ப நம்ம அத சாயந்திர வேற பாத்ரம்லாம் கழுவணும் இல்லையா அந்த வேலைய முடிச்ச டீ டைமு அப்புறம் பிள்ளைங்க வட்டா உங்க ஏதாவது ஹோம் ஒர்க் ஏதாவது சொல்லி தராமா அது திரும்ப நானு இரவு படு கொஞ்சநேரம் விளையாட விடுறமா திரும்ப நமக்கு பாருங்களே ஆனந்த வீட்ல திருமணமான அந்த பெண்களை நினைச்சு பாருங்களேன்
கரெக்டா அவங்களுக்கு ரொட்டீனா வேலை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா
கண்டிப்பா நா நெறைய தடவ நா வந்து யோசிச்சுபாப்பேன் அ எனக்கு எப்ப அந்த நமக்கு வந்து ஓய்வு நேர அப்டின்றது நம்ம எப்ப எடுத்துக்றது எப்ப நமக்கு அது கடைக்கு அப்டி சொல்லிட்டு எனா இந்த மூணு வேளயுமே நம்ம வந்து ரெகுலரா சமக்கிற ஒரு அந்த கட்டாயத்திலே இருக்கொம் பாரு இல்லைங்கனா கணவ கணவரோ நம்ம ம ட்டு அப்டின்னாக்கா நீங்க ஒ கடைல ஒரு சாப்பாடு வாங்கினாங்கப்பா ரெண்டு பேரு சாப்ட்ருவொ முடுஞ்சிருச்சி அவ்ளொ தா ஒரு நூத்தம்பருபாவோ எற்நூருவாயோ அ ன்னயோட அது முடுஞ்சிருச்சு ஆ இப்ப கொழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு குடுக்கணு அப்டின்றதுனால பாத்தீங்க அப்டின்னாக்கா ம் நம்ம சாப்புட்றதுக் சாப்பாடு ஆமா அந்த பிள்ளங்களுக்கு உடல் சேருமா ஆ செரிமானம் ஆகுமா அது ஆயிரத்தெட்டு கவலைகள் வ ந்துரு எனக்கு இப்ப எங்க பாப் பாவுக்குமே நா வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னாக்கா ஆ அவுங்களுக்கு அதிகபட்ச என்னா தயிர் சாத தயிர் ஊத்தி ஊட்டுவே அப்டி இல்லனா ரச ஊத்தி ஊட்டுவே எது இந்த கடைல வாங்கிண்டு வர கூடிய சாப்பாட சொல்றே ஆ அதுவே நா வீட்ல சமக்கிறே அப்டின்னா நா என்ன வேணாலு வச்சு ஊட்டுவெ இப்ப நா சிக்கனா இருக்கட்டு மட்டனா இருக்கட்டு என்ன சாப்பாடா இருந்தாலும் வச்சு அவுங்களுக்கு ஊட்டுவே அ கட சாப்பாடுங்கிறதுனால கொஞ்ச பயந்து பயந்துமே நா குடுப்ப சாப்பாடயெ இது பாப்பா க்கு எதும் பண்ணுமோ அ செரிக்குமா செரிக்காதா அப்டின்னு அது மாரி மாலை நேரத்துல அப்டின் பாத்தாலும் அ மதிய அந்த ம ச நா அசைவ உணவுகள் சமைக்கிறோல்லயா அத இரவு நேரத்துல வந்து நா குடுக்க மாட் டே பிள்ளைங்களுக்கு ஆ செல செல நேர த்துல வந்தது பெரிய ஒ வேதனைல கொண்டந்து வுட்ரு அது வந்து ம் வா வாந்தி எடுக்குறது அந்த லோ வயித்துப்போக்கு அப்டின்ற மாரி கொண்டந்து விட்ரு
ம் ம் அதுதா அதுதா
ஆமா அது அதுனால நா வந்து கடைகள்ல சாப்ப எனக் அனா நனப்பே எனக்கு நம்ம வாரத்துக்கு இந்த ஒரு வார ஃபுல்லா நம்ம வந்து லீவ் எடுத்தர்ணு வீட்ல சமைக்க கூடாது சாப்பாட்டுக்னா செலவு பண்ணாலு பரவால்ல நம்ம வந்து ஒரு ரெண்டாயருவா ச கடைக்கு குடுத்தாலும் பரவால்ல ரெஸ் ஸா இருக்கனு அப்டின் நெனப்பே ஆனா கால்ல எந்துருச்சொன பரக்க பரக்க எழுந்திருப்ப கால டிஃபன் என்ன செய்யணு மதியானத்துக்கு என்ன செய்ணுன்ட்டு அப்டியே கட கடன் சமக்
நம்மனால ஒரு வேளைக்கு மேல கடைல ஒ ரு வேளயாகட்டு ஒரு நாள் கூட ஆகட்டு அதுக்கு மேல கடைல சாப்ட முடியாது தோழி நம்ளுக்கு அது அ பிடிக்கிதோ இல்லையோ அ து வந்து வீட்ல சமச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கவு இருக்காது
அது உண்ம தா நம்ம கடைல வாங்கி சாப்டது பாத்தீங் ஆ நமக்கு அது அது வந்து அ செல பேருங்கள பாத்த செல பேர பாத்தீங்கன்னாக்கா ஆ எப்பயாது ஒரு வேளக்கி தா வீட்ல சமக்கிறாங்க இப்ப நானுமே நறைய பேர பாத்துருக்க வீட்ல வந்து இப்ப என்னுடைய தோழிகள் சைடுமே நா சொல்ற வீட்ல கிஸ் சமைக்கறாங்க ரெண்டு வேலயுமே கடையில வாங்கி சாப்புற்றாங் ஆனா நான் அப்புறோ இவங்களுக்குது வந்து செட் ஆகுது ஏனா நம்ம வந்து இந்த ரெண்டு வேலைக்கு சாப்பாடு வாங்குறதுங்கறது நமக்கு செலவு ஆ ரெண்டாவது நமக் கடையில தொடர்ந்து சாப்புறதுனால அது வந்து அவுங்களுக் ஏத்துக்குமா இப்ப அதிகபட்ச நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு மேல வாங்கி சாப்டாலே நமக்கு வந்து இந்த சாப்பாடா அப்டின்ற மாரி ஒரு சலிப்புத்தன்ம இப்ப நம்ம வீட்லனா அந்த மாரி ஒன்னுக் தோணாது நமக்கு கே ஆனா என்னோட தொழி எல்லாம் பாத் தீங்க அப்புடின்னாக்கா அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில
ம்ய
என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு வேலை ச சமையல் அப்டின்றதா அவுங்க வீட்ல இருக்கு அதுவுமே இந்த ஒரு வேலைங்கிறது அ ஒண்ணு காலைல சாப்புடாம போயிடுவாங்க அப்டி இல்லன்னா அந்த கூலு அந்த மேகி அந்த மாரி எதாவது அந்த டையத்துக்கு தகுந்த மாரி செஞ்சு சாப் போட்டுக்குறது சோ அந்த மாரி உணவுகள எடுத் த்துகிட்டு மீதி ரெண்டு வேலைக்கு மட்டு கடையில வாங்கிப்பாங்க மத்தியானத்துக்குமா இரவு நேரத்துலயு வேலைய முடிச்சுட்டு வரும்பொழுது வீட்ல வாங்கிட்டு வந்து வீட்ல சாப்புட்டுக்குறது இத வந்து கட்டியத அவங்களுக்கு வந்து சரியா அத வந்து சேருது அப்டின்னு எனக்கு தெரியில ஆனா எனக்கு வந்து அது
ஆனா ஒரு சிலரோட சூழ்நிலைகள் வந்து அந்த மாரிதா தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்லையும் மாட்டிக்கிறாங்க அப்ப வந்து அவங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க அங்க வேல பாத்துட்டு வந்து சமச்சு சாப்டு தூங்குறதோட வந்து அவங்களோட டைம் டைம் எல்லா யோஸ்சு பாருங்களே ரொம்ப இழுத்துரு இல்லயா அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கு செட் ஆயிரு
அதுதா சில பேருக்கு வந்து அந்த அந்த இல்ல இப்போ இன்னொரு தோழி கூட நா பேசிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்ன காலைல வந்து சட்னி எல்லா செய்றாங்கல்லையா இத வந்து நைட்டுக்கு சேத்து அரச்சு ஃப்ரிஜ்ஜில வெச்சுட்டு போயிடுவாங்களா ஆ ந மா இதுல வேலைய முடுச்சுட்டு வந்தது
மறுபடியு தோச இட்லிலா ஃபிரிப்பேர் பண்ணி அதுவே வெச்சு சாப்டுக்குவாங்க
க்கு வந்து அதே சட்னி எடுத்து வெள்ல வச்சு தோசை இட்லி எதோ அன் அப்ப உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு ப் போக நைட்டு ஒ நை இரவு உணவ முடிச்சர்றா அவங்க சொல்றாங்க சில பேர நம் ங்குறோ ஒரு சில பேரு என்ன மாதிரி இருக்கறாங்க மூணு வேளைக்கு ஆ நால்லா நால்லா சொல்லுவே ஏன் கணவர்கிட்ட ஆ வந்து என் எனக்கு வந்துட்டு சமையலறைல ஒரு சேர் ஒண்ணு போட்ருங்க ஆ நா அங்கயே இருந்துக்கிறே எப்பயாவது வந்து நா வந்து ஹால்ல நீங்க இருக்கிறீங்களா பிள்ளைங்க இருக்கறாங்களா அப்டின்றத நா பாத்துட்டு மட்டு நா போறே அப்டின் சொல்லுவே அது வந்து சிரிக்கக் கூடிய ஒரு தன்மைதா எனக்கு தெரியுது இருந்தாலு அதோட எப்பிடி சொல்றது செரமமா இரு
ஆ செரமமா இருக்கு ஆனா அவ அத வந் து அவுங்க பெரிய இதா எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது உங்களோட வேல இது உங்களோட கடம இது உங்களோட கண்ணியம் அப்டின்னு சொல்லி நம்மள பிரிப்பேர் பண்ண விட்ருவாங்க
ஆமா அதுதா உண்ம ஆ ம என்ன சொல்வாங்க அப்டின்னா இது செய்யக்கூடியது நம்மளுடைய கடம நம்மதா செய்யணு அ சொல்லுவ ஆனா என்னோட கணவர் எனக்கு உதவி பண்ணுவாங்க தோழி ச்சன்னா ஏன் கணவர் வந்து நெறைய உதவிகள் பண்ணுவாங்க ஆ இப்போ எனக்கு ரொம்ப நா டயடா இருக்குறே அப்டின்ற மாரி அவங்க அப்ப நெனச்சாங்கனாக்கா அன் அன்னக்கி மதிய உணவு அவங்களே செஞ்சுருவாங்க அல்லது இரவு உணவு இல்ல ம காலை பொழு காலை
அ நல்ல விஷயோல்ல
போட் பண்ணுவாங்க என்னுடைய கணவரு அம் எனக்கு உண்மையாவே என்னோட கணவர் வந்து அவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாங்க ஆ ஒரு முழுக் க முழுக்க நீயே பாக்கணு அப்டின்னு சொல்லி விடமாட்டாங்க எனக்கு அவங்க சைடுலர்ந்து எனக் கு எந்த அளவுக்கு அவுங்க சப்போட் பண்ண முடியுமோ அந்தளவு க்கு அவுங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சமையலா இருக்கட்டும் சாதாரண வீடு கூட்றதா இருக்கட்டு எனக்கு ஒடம்பெல்லா வலிக்குது கொஞ்ச டயர்டா இருக்குப்பா அப்டின்னு சொன்னா சேரி பரவால்ல நீ இரு நா கூட்டி வச்சிட்டு போறேன்னு சொல்லி எல்லாத்தையு செஞ்சு வச்சுட்டு போறக் கூடிய ஒரு நல்ல மனுஷ எனக்கு கொடுத்தது ஆமா அந்த விஷயத் ஆமா அப்பிடிதா சொல்லணு கண்டிப்பா அந் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப உதவி பண்ண பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஆ என்னோட கணவர் சரி தோழி மீண்டும் அடுத்த அழைப்பில நம்ப பேசலாம் நீங்களே கால் பண்ணுங்க